ஹலோ
ஆ சொல்லுங்கக்கா
ஆ ஆமா
ம் எனக்கு கால் போகல நா பண்றது போகல அவுங்களுக்கு
அப்படிங்களா சரி
ம்
சரி கடைசி பதிவுல வந்து இந்த சைவ சமையல் பத்தி சொன்னோல்லயா
ம்
நீங்க எப்டி சாம்பார் வப்பீங்க அப்டிங்கறது ஒ சொல்லுங்க தோழி வந்து
ஆஆஅ சேம் அநேகமா நீங்களு அப்டிதான் வப்பீங்களோன்னு எனக்கு தோணுது
ஓ ஹோ
ஆ பாசி பருப்பு தா நா யூஸ் பண்ணுவே
ஆ சரிங்க
ஏன் கேட்டா தொவரபருப்பு வேக லேட் ஆகு
ம்
அதனால பாசி பருப்பு மட்டு சேத்துப்பே அது போட்டுட்டு வெங்காயோ அப்புறோம் எப்பவு மல பூண்டு தக்காளி இது எல்லாத்தையு சேத்து வேக வெச்சற்றது அது வெந்ததுக்கு அப்பறோ ஃபுல்லா மசிச்சுட்டு
ம்
தாளிக்கும்போது சீரகோ சேத்துப்பே சின்ன சீரகம் அது சேத்து அ அப்புறோ கொஞ்சமா புளி ஊத்திக்கிறது ஏன்னா மறுநாள் காலலிக்கு வரைக்கு அது வீணா போகாம இருக்கு அதுக்காக கொஞ்சம் புளி சில பேரு புளிய ஸ்கிப் பண்ணிருவாங்க சாம்பாருக்கு
ம் ம்
ஆ கொஞ்சமா புளி சேத்துக்கிட்டம்னா வீணா போகாம இருக்கு அதுக்காக பண்ணிப்பே
அ
ஆ தாளிக்கும் போது கடுகு கருவப்புல கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு காய்கறிக்கவ அந்த அந்தலய எண்ணெயிலதா வணக்குவ ஆனே
பருப்பு
ஆமா தோழி
ஆ அது போட்டு ம் கொதிக்க வெச்சறது கொதிக்க வச்சுட்டு கொதிக்கு போது மாங்கா வேணு அப்டின்னா இருந்து இருந்துச்சு அப்டின்னா மாங்கா போட்டுக்றது போட்டு எறக்கி வச்சுட்டு அ அந்த லாஸ்ட்டுல அ தேங்கா வேணுனா ஊத்திப்ப அதாவது வேணும்னா இல்ல இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாம போட்டறது இதுல நா ஏ தொவரம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டோனா அது ரொம்ப நேரோ வேகு ஒண்ணு சிலிண்டருங்கிறதுனால ரொம்பவு இதாகு அதனால அதோ பண்ண மாட்ட பாசி பருப்பு கொஞ்சொ சீக்கரமே வந்துரு அதனால அத வெச்சுப்பே
செரிங்க தோழி இப்ப நீங்க வந்து சொன்னது வந்து உண்மையிலே வந்து அ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷ் யோ வந்து ஆனா இதுலயே ஒரு சில ஐடியாக்கள் சொல்ற நானு இப்ப நா என்ன பண்ணோன் பாத்தீங்கன்னா பா தொரம் பருப்புல்ல தொழி அது சில நேரோ ப த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து முன்னணி நிறுவன கம்பெனிகள் தா எல்லாருமே மேக்சிம் பாத்தீங்கன்னா வாங் குவீங்க நா என்ன பண்ணுவேன்னா ஒரு அர மணி நேரோ ஊற வச்சிருவே தண்ணியில வந்து உ தண்ணில அரை மணி நேரோ ஊர்னா பாத்தீங்கன்னா சிக் கிர வெந்துரு ஆமா இன்னொரு பாத்தீங்கன்னா கா ரேஷன் கடைகள்ள வாங்குறோள தோரோ பருப்பு அது சில நேரோ பாத்தீங்கன்னா நல்லாருக்கு செல நேரோ நல்லாருக்காது அதையுமே என்ன பண்ணிடுவிங்கன்னா நல்லா தண்ணில அலசிட்டு ஒரு அ ர மணி நேரமோ அல்லது கால் மணி நேரமோ ஊற வச்சி அதுக்கப்புறோ நீங்க வேக வ ச்சிங்கன்னு வச்சீங்ளே ம் நல்லா சீக்கிரமே வெந்து போயிடு நா எப்டி சாம்பார் வெப்பே அப்டிங்கிற முறைய சொல்றே தோழி வ்ந்து
நானு பவுடராவு அரச்சி வச்சிருக்
அப்புடிங்ளா
ஆமா அது என்னவோ எனக்கு அந்த தொவரம் பருப்ப வேக வெக்கிறது மட்டு புடிக்கவே மாட்டேங்கிது
அப்புடியா செரிங்க தோழி இல்ல கொஞ்சோ நீங்க அட்வான்ஸ்ஸாவே போய் டீங்க உண்மையிலே வந்து பாராட்டுக்குரிய விஷயோ வந்து ம் அ கேள்விப்படாத ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சுருக்கிறீங்க வந்து உங்குளுக்கு
நன்றி நன்றி கா
சரிங்க தோழி இப்ப நா எப்டி வெப்பன்னு சொல்லுவன்னா நா மா மொதலே சொன்ன மாரி தோரம் பருப்ப வந்து நா வந்து கொஞ் ஒரு கைப்பபிடி அளவுக்கு எடுத்துப்ப தோரம் பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டையு போ வந்து ஊற வச்சிருவோ ஒரு அர மண் நேரோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆனா வெங்காயோ தக் காளி பச்ச மொளகா பூண்டு இதெல்லா வந்து அறிஞ்சி தனியா எடுத்து வச்சிருப்ப உறிச்சி அது என்னமோ அத தனியா எடுத்து வ ச்சிறது அ கத்திரி க்கா முருங்கக்கா மாங்கா இது மூணு வச்சோன்னா அந்த சாம்பாரோட சுவை வந்து பாத்தீங்ன்னா வேற மாரி இருக்கு அதுவே பாத்தீங்கன்னா முள்ளங்கி சே த்துக்கிட்டோன்னு வச்சிங்ளே உருளக்கெழங்கு சேத்தோன்னா அதோட சுவை பாத்தீங்ன்னா வேற மாரி இருக்கோ எனக்கு அதிகமா வந்து இந்த கத்திரிக்கா முள்ளங் கத்திரிக்கா மாங்கா முருங்கக்கா இருக்குல அதோட டேஸ்ட் தா ரொம்ப புடிக்கு பாத்தீங்ன்னா ஆமா ம் அத அரிஞ்சி என்ன பண்ணிடுவ வச்சிருவ இப்ப பருப்பு இருக்கில்யா அந்த பருப்ப வந்து அடுப்புல வச்சிட்டு ஏன்னா நா ஊற வச் ஜாசீக்ரோ வெந்துது அப்போ வேக வெக்கறப்ப என்ன பாத்திங்ன்னா கொஞ்சோ மஞ்சத்தூளு பெருங்காயத் த்தூளு பூண்டு நாலு பல்லு போட்டு சேத்து வேக வெச்சிருவே கொஞ்சமா தக்காளி பச்ச மொளகா வெங்காயோ இதயு சேத்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ உப்பு ரொம்பல்ல கொஞ்சமான உப்பு போட்டு வேக வச்சிருவே ஒரு அர பதத்துக்கு மேல வெந் த ஒன்னே பாத்தீங்ன்னா நாந்த பத் கத்திரிக்கா முருங்ககாலா வெ இருக்கு இல்லையா அத எடுத்து போட்டுருவே போட்டுட்டு கொஞ்சமா சுடுதண்ணி இருக்குல அது கொஞ்சோ ஊத்துவே
அ
ஏன்னா ஏன்னா பச்சத்தண்ணி ஊத்துன்னோனு வச்சீங்ளே அ அந்த பருப் ப்பு ரொம்ப கொழஞ்சி போய்டு ஆனா சூடுதண்ணி ஊத்துனேனா கொஞ்சோ சீக்கிரோ கொழயாது அதனால பாத்தீங்ன்னா கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி லைட்டா கொதி வர வரையு பாப்பே அந்த காய் வே கனுலா அந்த காய் வேக ஒரு அரக்க அர பதத்துல வெந்ததுக்கப்றோ பாத்தீங்ன்னா கொஞ்சோ புளிக்கரத்தல் எடுத்து வச்சிருப்பே புளிக்கரச்சல்ல என்ன பண்ணுவே சாம்பார் பொடி இருக்குல்ல இந்த சக்தி சாம்பார் பொடினு சொல்லுவாங்க அது கொஞ்சோ நல்லாருக்கு பாத்தீங்ன்னா இன்னொரு விட அது கொஞ்சோ நல்லா இருக்கு சுவை வந்து கொஞ்சோ ந ல்லா இருக்கு அதனால என்ன பண்ணுவேனா அந்த அந்த பிராண்டு தா நா வாங்கி வந்து யூஸ் பண்றே பாத்தீங்ன்னா அ ம் அந்த சாம்பார் பொடி கொஞ்சோ போட்டுட்டு வீட்டு மிளகா தூள்ளுன்னு இருக்குல்ல அந்த தூள்ளு கொஞ்சோண்டு வீ வீட்ல நம்ம கொழம்பு தூள்ன்னு ஒன்னு அரைபோம்ல அ ஆமா அது கொஞ்சோண்டு சேத்துட்டு அ புளிக்கர சில இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா சேத்து அந்த காய் வேகுதுல்லயா அதுல ஊத்திருவே
அஹ்
அப்ப என்ன பண்ணுவேனா கொஞ்சமா கொத்தமல்லி கருவப்புள்ள இருக்குல்ல அதையு சேத்து போட்டுருவே ரொம்ப போட மாட்டே கொஞ்சமா
ஆஹ் இறக்கும் போதா இல்ல முன்னாடியேவா
இல்ல இறக்கறத்துக்கு முன்னாடியே கொஞ்சமா போடுவோ பாத்தீங்ன்னா வந்து இந்த காயெல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்து பாருங்களே அப்ப என்ன பண்ணுவோ தாளிப்பு ஆஹ் கொஞ்சமா கடுகு
அஹ்
காஞ்சி மிளகா பெருங்காயோ உம் கருவேப்புள்ள இது எல்லாத்தயு போட்டு வதக்கி அந்த சாம்பார்ல ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா என்ன பண்ணுவோ கொத்தமல்லிய போட்டு இறக்கிடுவோ
ஆஹ்
இப்படிதா தோழி வந்து நா சாம்பார் வப்பே அதாவ்து காய பொறுத்து இருக்கு வந்து நம்ளுக்கு புடிச்ச காயு இருந்துதுன்னு வச்சுங்களே அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம கொஞ்சோ ஒரு ஆர்வத்தோட வந்து நம்ம செய்வோ அதுவே இல்லன்னு வச்சுங்களே ஆமாம்போ அப்டின்னு ஒரு விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிருவோ ஆஹ் அந்த காய்யு குழம்பு வப்போ ஆமா இதுல இன்னொரு விஷயோ என்னன்னா பாத்தீங்ன்னா தோழி வந்து நம்ம ஆ ஆ நம்ம செய்வோ சில நேரோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட செய்வோ அன்னைக்கு சொதப்பிடு குழம்பு பாத்தீங்ன்னா அவசர அவசரமா வேக வேகமா நம்ம வந்து அந்த கொழம்ப பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஆபீஸ் போவோ வெளில எங்கேயாவது தேவைகளுக் ப்ப ஆனா அன்னக்கி பாத்தீங்னா அந்த கொழம்பு வந்து அமிர்தம் மாரி இருக்கு பாத்தீங்னா
அனுபவொ
உண்மைலையே இது மாரி நெறைய நாள் நம்ம வந்து இத வந்து அனுபவச்சிருக்கோ பாத்தீங்னா வந்து இப்ப ஒரு ஒரு சமையலயு பாத்தீங்னா ஒவ்வொரு வேறுபாடு இருக்குது பாத்தீங்னா சில பேர் பாத்தீங்கன்னா ரசொ வப்பாங்க வீடே மணக்கு பாத்தீங்கன்னா ஆம்மா
ரெண்டிசைனா வச்சுட்ட
அப்டிங்ளா
இப்போ லாஸ்ட்டா எப்டின்னா நா இதுவரைக்கு பண்ணாத ஒன்னு நா எவ்ளவோ டைம் ட்ரை பண்ட்டே ஆனா அந்த ரசம் மட்டு எனக்கு அந்த இருக்கு
ம்
எங்க அப்பாவுக்கு புடிக்காத அந்த ரசொ ஏன்னு தெர்ல இப்பதா லாஸ்டா என்ன யோசிச்சேன்னா பச்ச மொளகாவ அரச்சு கொஞ்ச போட்ட
ஓஹோ ம்
அது நல்லா ருந்துச்சு எனக்கு புடிச்சுருந்துச்சு ரசொ
ம் ம்
ஆமா ஆ பச்ச மொளகாவ வந்து அந்த
அம்மிக்கல்ல வச்சு இந்த குத்துவோம்ல அந்த மாரி சொல்றீங்ளா கரெட்டு ஏன்னா நா அப்படி த செய்வா வந்து
அ அதுல வச்சுட்டு அது இப்ப லாஸ்ட்ல ரெண்டு டைம் டிரை ஆனா ரெண்டு டைமே நல்லாந்துச்சு ரசொ கொஞ்ச எக்ஸ்ட்டா சாப்ட்டா மாரிந்ச்சு அதே சேம் எறக்கும்போது அந்த கருவாப்ள கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டோம்னா அ பூண்டும் சேத்து நசிக்கி போட்டுட்றது
கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரே சின்ன திருத்தொ என்ன சொல்றன்னா மெளகு கொஞ்சோண்டு ஜீரகொ கொஞ்சோண்டு ஒரு பத் பச்ச மொளகா ஒரு ஒரு ஏழு பல்லு பூண்டு இதெல்லா வ ச்சு சரி நீங்க அம்மில இந்த நசுக்வோம்ல இஞ்சி பூண்டு நசுக்வோம்ல அதுல நசிக்கிட்டு போட்டீங்கன்னு வச்சிகங்ளே ரஸ் இப்ப வந்து அவ்ளவு வாசனையா இருக்கு பாத்தீங்ன்னா
ஆமா நா அரைக்க மாட்ட இப்டி நசுக்கிதா போட்றது நசிக் பஸ்ட்டு அந்த புளித் தண்ணிய்ல கரச்சு வுட்ருவே ஃபுல்லாவே
ம்
விட்டுட்டு அந்த லாஸ்ட் அந்த ஒரு டைம் ட்ரை பண்ண
ஆ ஆ
ஏனா நா எப் இப்டி னா ரசத்துக்கு மட்டுமே நெறைய யோசிச்சிட்டே
ஓ ஹோ
ஆமா தட்டி போட்றது புழுஞ்சு போட்றது எல்லாத்தையு பண்ணிட்ட கருவப்பில
ம்
அதே வேஸ்ட் பண்ண வேணானு சொல்லி அந்த காமு வரைக் உ நசிக்கு போட்றது அத வச்சு தாளிக்கிறது ம் வித்தியாச வித்தியாசமா பண்ணெ
உம் உம் இருக்கு தோழி வந்து அந்த வெங்காய ரசம் இருக்கு தக்காளி ரச ரசொ இருக்கு மிளகு ரசம் ம் இந்த மாரி வெந்தயர் இருக்குற ரசம்ன்னு இருக்கு நிறைய வகைகள்ல இருக்கு
ஆ வெந்தய ரசம் எப்படி வக்கிறது
வெந்தயம் இருக்குல்ல அத வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்ற ஸ்பூன் நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க அப்படிங்கற போது அதுக்க ஏத்த அளவுதான் எடுத்துக்கணும் வந்து நா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ற ஸ்பூன் வெந்தயத்த எடுத்து அந்த பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுப்பேன் அத என்ன பண்ணுவேன்னா அம்மியில வந்து ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு இந்த பவுடரு மாரி எடுத்துக்கோம் கொற கொறன்னு க்கு ஆ கொஞ்சமா புளித்தண்ணி உம் வருத்துட்டு அத பொன்னிறமா வருத்தி எடுத்துட்டு ஆற விட் டுட்டு அம்மில அரச்சி பொடியா எடுத்து வச்சுப்பேன்
ம்
கொஞ்ச உண்டு என்ன பண்ணுவோனா புளி ஊற வச்சிருப்போம் நம்ம சாதாரணமா ரசத்து வைக்கிற அளவுல கொஞ்சம் கம்மி பண்ணிதான் அதுல வந்து புளி ஊரு வைக்கணும் ஒரு சின்ன உண்டு சைஸு எல்மிச்சம்பழொ வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தா அது என்ன பண்லாம் அப்டின் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பட்ட மிளகா எடுத்து வச்சிருக்கணும் எண்ண ஊத்தி கடுகு பட்டமெளகா காஞ்சமெளகான் சொல்லுங்களே அது ம் ஒரு எண்ண ச ட்டிய எடுத்து வச்சு நீங்க எண்ண கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ண ஊத்திட்டு கடுகு போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி எடு த்துட்டு அந்த புளி கரைச்சல எடுத்து ஊத்தணும்
ம்
ஊத்திட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் தக்காளியே சேர்க்க மாட்டோம் அதுக்கு வேல இந்த வெந்தயொ அரச்சுட்டோ இல்லயா அ அந்த பவுடர எடுத்து போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மையும் ஏற்கனவே நம்ம கொஞ்சமா அந்த புளிப்புக்காக த புளிய அந்த புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்த்திருக் இல்லயா தக்காளி தேவைலாப்படாது இது இது இந்த இந்த புளிப்பும் அந்த கசப்பும் இணைஞ்சு வந்து ஒரு புதுவிதமான டேஸ்டு கொடுக்கும் பாத்தீங்கன்னா தோழி
ஓகே ஓகே அப்ப புளி சாதம் எப்டி செய்வீங்க
ஓ புளிஸ் சாதமா தோழி
ஆ
ஹ இத வந்து நம்ம அடுத்த பதிவுல வந்து இதை பத்தி பேசுவோம்மா தோழி ஏன்னா நேர நுன்மே கார்ணமா ரொம்ப நன்றி தோழி ம்
ம்